ஹலோ
ஆம் கேக்குதா
அ அ கேக்குது என்ன பண்ற நா அந்த ஆஃப் டே வய்ரு வலிக்கிது உக்க்காந்துட்ருக்
உனக்கு இப்பதா வேறு வெலிக்கிதா
ஆமா இப்பதா வலிக்க ஆரமிக்கிது
ம் ம் ம்
நீ என்ன பண்ற
நா என்ன உக்காந்துட்டு ஏ தோழிங்க கூடல்லா பேசிட்ருந்த
அ இப்பதா ஃபோனே வந்துச்சு
அ எட்ரைக்கா ஏமாத்திட்டா
ஆமா ஏமாத்துட் ரெடியு பண்ல
அப்புறோ
அது வந்துட்டு வாங்கி வச்சது இதுக்கு செட் ஆக்லயாமா
அவ என்னன் சொல்லி வாங்னா ஃபோன
அப் அத் வாங்கியாச்சு செட் ஆயிரு அப்டின் சொல்ட்டு வாங்குனா அப்பற அங்க பொய்ட்டு போட்டு பாத்தப்ப செட்டே ஆக் மாட்டிங்தாமா அத்னால வீட்யோலா எடுத்து அனுப்பிட்ருந்தா இது பாரு செட் ஆக மட்டிங்கிது
நா போதும்ண்டா சாமி ஏ போனரு சும்மா சும்மா தொறந்து தொறந்து ரபர் பேன் போட்டுட்ருக்குற அவன என்ட்ட குடுத் சுடே நானே பத்துக்குற அப்டின்ன ஒ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு வரு அப்புடன்ன வேண்டாம்ப்பா நீ குடு
ஆமா சும்மா சும்மா ஓபன் பண்ணிட்டுருந்த ஃபோன் கீழ கீழ போட்டேன்னா ஓப்பன் ஆயிரு ரெண்டா
அவ்ளோதா ஓட்டம் ஓப்பன் ஆகி அவுளதா நா வந்து மனசு விட்ருவ எங்க வீட்ல அ பெசாம உக்காரு சொல்லிருவாங்க
ம் ஆமா அக்டோபுரு முட்டு நீ இந்த ஃபோன வச்சு ஓட்ற
அக்டோபர் முட்டு இத வச்சுதா ஒட்டி ஆவுணு வேற வழியே இல்ல எனக்கு
ம் வேற எங்காச்சு நம்ம கேட்டு பாப்போ நாளைக் போறோல்ல
ஆமா இவ காந்திபுரத்துலயோ போய் கேட் டு வந்ட்டா அவ்ங் சொல்றாங்க இது ஒன் ப்ளஸ்ன் பழைய மாடல் வேற அவ எங்கல்லாமோ அலஞ்சிருக்கா ஒவ்வொரு கடயா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்ருக்குறா
ம்
அப்பறோ இய்யோ
ம் அப்பறோ
அப்றோ சொல்லு
ஆ ஐயோ பேக் நா
இன்ஸ்டா டெலிட் பண்ணியா போன்ல இந்து நோட் வந்துன்டே இருக்கும்ல இன்ஸ்டா ஸ்நப்சைட்டு
எல்லா டெலிட் பண்ணிட்ட உங்க வீட்ல இருந்தா டெலிட் பண்ட
அவ்ளதா உஷாரு
அவ்ளவுதா நம்மல்லா யாரு மெசேஜ் வருது ஸ்நப் இருந்து ஹாய் ஹலோ மீ அப்டி நானே எல்லா இது பண்ணி ஊட்
இப்பவா
மெசேஜ் யார் எல்ல மெசேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்குல்லாௗ ரிமூவ் பண்ணி உட்ட யாருக்கெல்லா நீ குத்டுத்தேனே தெரியலய எனக்கு கச்ச கச்சட்ருக்கே செரி யாராச்சு மெசேஜ் பண்ணாங்கன்னா மூ பண்ணி உட்றுலா அப்டின்ட்டு விட்டுட்ட
அ ஆம்
பேக் நல்லா இருக்கே ஹம் ஓவரா நீட்றதுகே நல்லா இருந்துச்சி பேக்கு
சே
ஓ ஆலாக்கு எங்கன்ன எதுக்கு இது வேணு காலேஜுக்குன்னா காலேஜிக் இந்த பேக்கா அப்டின்னா அப்ப ஏ இன்னதுக்கு இது பத்துமா வைக்கிற கே அப்டின்னா பா அதுக்கு என்ன வைக்கலாமே வைக்கல ஆன நறையா
உம்
துணி மாதிரி இருக்கு நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டுரலா தொவைக்க
அவ்ளதா தொவைக்கிறதுக்கு நீ எங்க பெட்சீட்ட வாசிங் மிஷின்ல போட்டு உட்டுருவ
உம் இங்க ஒரு சைட் ஒரு ஜிப் ஜிப் இருக்கு இங்க ஒரு ஜிப் இருக்கு இதுல வந்து நம்ம என்ன வச்சிக்கிலா போனு பென்னு அந்த மாதிலா வச்சுக்கிலா அப்ரோ வந்துட்டு இங்க வந்து ஒரு பட்டன் வச்சி அந்த மேக்னெட் பட்டன் வச்சி இருக்கா பேசாம அத எடுத்து ஜிப் துவைக்கலாமான்டுருக்கே
முன்னாடியா நடுவுலயா
ஆமா
ஆமா அத எடுத்துட்டு சிப் வச்சிரு
ம் அது ஆந் அது வந்து கொஞ்சோ பெருசா இருக்கு ஒரேம்
ம்
நாலு நோட் புக் வைக்கலா நாலு அஞ்சி வைக்கலா நம் வைக்கறத பொறுத்து
ம்
எனக்கு பெருசா இருக்காதுல்ல எனக்கு லேப்டாப்லட் போ வேண்டா எனக்கு வேறு நோட்டு புக்கு புக்குங்ற மாறி நோட்டு மட்டு தா அப்ப ஃபர்ஸ்ட் டே நா என்னன் எடுத்துட்டு போறது
ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு போன் எடுத்துக்கோ நோட் எத்துக்கோ ஒரு பென் எடுத்துக்கோ அவ்ளதா பேக் போட்டு ஆடிட்போ
ஆடிட்டு போவா
அவ்ளதா
ம் ம் நா சொன்ன ஏ ஃப்ரெண்ட் இருக்கால்ல
அ
வந்துட்டு சொன்ன அப்படி இங்க போய் எடுத்த துணிய அங்க போய் பாரு என்னமா மூணு ஷர்ட் எல்லா எடுத்தப்ப ஷர்ட்டா அடினா ஆ ஆமா ஷர்ட் எடுத் அ அப்புறோ ஒரு ஜீனு ஜீனா அப்டிங்கறா அப்ப ஏ எனது இ நீ புள்ளையா பையனா அப்டின் கேக்கா வேற ஒருத்தர் சொல்றா தம்பி நானு தம்பியா ஏ என்னடாப்போ ஏ நீ பையந் தா புள்ள கெட்டப்ல இருக்க அப்டின்னு
ம்
அப்புறோ உனக்கு என்ன ஆளு கெடைச்சதா பொண்ணு ஃபிகரு கரெக்ட் பண்ணி தரட்டா அப்டின்னு
என்ன
அப்புறோ உ தம்பி என்ன படிச்சிட்டானா
தம்பி படிச்சுட்டா படிச்சுட்டு வெளிய போய்ட்டா எனக்கு சிக்கன் பப்ஸ் திங்கினு போல இருந்ச்சா அதனால அவன்ட்ட சிக்கன் பப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்க
அதுக்குள்ள படிச்சிட்டானா
ஆ எட்ரைக்கே படிச்சிட்டா
ம் பரவாலயே
ம் படிச்ட்டு வெளிய சிக்கன் பப்ஸ் வாங்க போய்ருக்கா
ம்
அதெல்லா தின்னுட்டு இன்னு எச்சா எனக்கு வயிறு வலிக்கணு நைட்ல்லா உக்காந்து நா அழுகணு
அழுவு உக்காந்து ஊ ஊ ஊனு அழுவு இதுக்கு நம்ம ஒரு கீச்சேன் வாங்கணு அது என்ன மாரி வாங்கறது
கீச்செய்னா
நா ஒனக்கு அனுப்பற மீஷோல இருக்குல்ல ஒருத்தவங்க போட்ருந்தாங்க அவரு ஃபோட்டோ எடுத்து வீக்கு போட்ருந்தாங்க நல்லா புடிச்சுது இதெல்லா பண்ணிருந்தாங்க அந்த பூக்கி இருக்குல்ல பூக்கி
ஆமா
அது வந்து அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஃபுல்லா
ஓ
நம்ம பண்ணா எப்படி இருக்கு
ஐயோ வேணா வேணா வேணா
ம்
நா செஞ்சம்ல ஒரு ரோஸ்ஸு அந்த மாருக்கு
ஐயய வண்டா வண்டா
நா வேனா அந்த ரோச கீச்செய்னா போட்டு தரவா
அய்ய நீ போட்டுக்கோ எனக்கெல்லா வேண்டா
ம் எல்லா ஜாலியா காலேஜ் போறதுக்கு இது பண்ணிட்ருக்கீங்க நாலா
உனக்கு உனக்கு இது வருவ நானு ஊ கூட வந்து எல்லா சொல்லித்தரல்ல எப்டி போடுறாங்க நீ போகும் போது எனக்கெல்லா வந்து ஜூனு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணு மாசோ எனக்கு செட்டே ஆய்ருக்குமே
ஆமா எல்லாமே உனக்கு செட்டாயிருக்கு அப்ப நீங்களே எனக்கு சொல்லி தருவீங்க இங்க பாரு இப்டிதா நடந்துக்கணு இப்படிதா பேசணு எல்லாத்தியு அப்டின்னு நீங்க தா எனக்கு சொல்லி தருவீங்க நானு ம் சேரி சேரின் சொல்லிட்டு போவ
நானே எங்க அப்பாட்ட சொன்ன நா வந்துட்டு காலேஜ் ரெண்டு மணிக்கு முடிஞ்சோனே நா ஏதோ துணி கடையிலையோ இல்ல ஏதோ கடைல வேலைக்கு போற போய்ட்டு அதுக்கப்புறோ நாங்க ரோட்டுக்கா வரோனாளிக்கி எங்க அப்பா சொல்றாரு வேணா புள்ளைங்க வந்து ரெண்டுமே நா வீட்டுக்கு போறேன்னு வர சொல்லி ரொண்டு ரோட்டுக்கா வாங்கங்குறாரு
பேசாம ஒண்ணு பண்ணுடி நீ வந்து எங் கிளாஸ்ல வந்து உக்காந்துரு
ஆ உக்காண்டு
அவ்ளோதா சும்மா உக்காத்துக்க ஒரு ஓரமா
விடுவாங்களா அப்படிலா விடமாட்டாங்க
ஐயோ ஐயோ
ஆ சொன்னே நாங்களே போயிட்டு வரோ ரெண்டு மணிக்கி நா வர்றதுக்கு நா அப்பிடியே எங்காச்சு போறே அப்டின்ன எங்க தெரியுமா நா துணி கடைக்கி போனேல்ல ஹாட்ஸ் பாட் அது வந்து நா அங்க அந்த கடையிலருந்து ஸ்ட்ரைட்டா போனா நம்ம காலேஜி
ஆ
ஆமா பேசாம் நா அங்கயே போவேல்ல வேலைக்கி அப்புறோ வந்துட்டு அந்த எம் எஸ் ஷாப்பிங் அதெல்லா அந்த சைடு தா
அ
ஒரு ஸ்ட்ரைடா போனா நம்ம காலேஜ் ஸ்ட்ரைட்டா போகாம ரைட் எடுத்தா அந்த எம் எஸ் ஷாப் எ அது இதுயில்லா
ஆ ஆனா அப்போ எனக்கு இப்ப நல்லா வயிறு வேற வலிக்கிது என்ன பண்றதுன் தெரியல
வயிறு வலிக்கிதா வெந்தயோ எடுத்து போடு
ஆமா போட்டா சரியாயிடு அப்டியே ம்
சொல்லு வயிறு வலிக்கினு போனா வெந்தை போடு வெறுவயுத்துல வெந்தய தின்னு வெந்தைய தின்னுட்டேருக்கு
இந்த கொப்பளம் வேற பெருசாயிடுச்சு
ம் ஓய் ஒன்னோடது எப்போ வரு
தேர்ஸ்டே வருமாமா நா அன்னைக்கி இன்னைக்கே காசு தரணுன்னு நெனைச்சே மறந்துட்டே நாளைக்கி தரே
ம் சேரி அப்பருமேட்டு கருமா கொண்டுவா
ஆ நாளைக்கி கொண்டு வந்து தரே
ம்
சிப்புதன்ன போட்ருக்கே என்ன வருமா எப்ப வரு என்ன ஏது எதுன்னு தெரியல
ம் அதா திடீரன்னு வந்துடு
என்ன
திடீர்ன் சில டைம் வந்துரு சீக்கிரமா
ஆ நாளைக்கி மதியானோ கொண்டு வந்து தரே
ம் எங்க அம்மாட்ட குடுத்து வச்சிட்டு போறே எங்க அம்மா போய் வாங்கு
ம்
அதா சொல்லிருந்துச்சு எத்தன டைம்டி ஏறி ஏறி எறங்குவிங்க அந்த ப்ளாக்கு ஒயட்டு அந்த இது வரு டி ஷர்ட் ட்டு அது போயி வாங்கணு பின்ன இது போய் ரிட்டன் குடுக்கணு
ம் அவ்ளோதா பாரு உங்க அம்மா ஃபோன் பண்ணி கத்து உன்ன
ஆமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு எங்கடி இருக்கே அப்டின்ட்டு ம் எனக்கு இந்த ஃபர்தார் எடுக்கணு நா சொன்னேன்ல எங்க போய் எடுக்கறது
அது நா ஹையால பாத்தே ஆனா ப்ளைன்னால்ல இல்ல கலர்லதா இருக்கு இந்த கல காஷ்மீரியதா போடுவாங்கல்ல பஷ்மினாவா
ஆ ஆமா
அந்தமாதிரி இருக்கு அது எங்க அம்மாட்ட மா இது வேணுமா இது எடுத்துக்கறமா அந்த கோட்டு மட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா என்னாவாட்டி கேட்டா அய்ய பெ்ஷீட் மாரி இருக்கு போடி அப்டின்னே நான நிஜமா நல்லா இருக்குமா இத எடுத்துக்கறமா எடுத்துக்கறமான்னு சொன்னே எங்க அம்மா ஓ கரும்மா இதுக்குள்ள என்ன போடுவே இதுக்குள்ள என்ன போடு அப்டின்னு
ம்
இதுக்குள்ள ஏதாச்சு ஒரு கருப்பு துணிதா போட்டுக்கிறேம்மா அப்டின்ன
அவ்ளதா சேரி இது எங்க எடுக்கறது அப்ப பா க்லா இந்த டிரஸ் கெடைக்குமா அந்த மாரி
பாக்கலா நாளைக்கு நம்மளுக்கு என்ன வேல ஆர்ற வரைக்கு
ஆர்ற நம்மளுக்கு சர்ருன்னு போயிரும் எங்க போயி உனக்கு போயி ஃபர்தா எடுக்கணு நம்ம ஃபஸ்ட் ஒரு பிளான் போட்னோ எங்க போனலா ஃபர்ஸ்ட் தே ஏ ஒரே நிம்ஷோ இருடி எங்க அப்பா வந்திருக்காரு என்னானு கேக்குற